கேக்குதுங்களா ம் சொல்லுங்க அந்தி
இப்ப நீங்க போன காலயு பேச ஆமாங்க விஷ்ணுமா கோவில் பா்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்டு நமக்கு என்ன தா நமக்கு கஷ்டோ இருந்தாலு அது வந்து நமக்கு நல்லதா தா அவேங்க இருக்கு நீங்க மூணு வாஸ் போட்டீங்கன்னா பொயிட்டு வந்துன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்
ஓ செரி செரி செரி ம் ஹும் ஹும்
குருவாயிருக்கே போனிங்னாலு நம்ம கோ கோயில் லைன்ல நிகாக மாட்டோ ட்டு போய்ருவோ ஏன்னா குருவாயூர் போய் நீங்க லைன்னா நீங்கன்னா அவ்ளதா காலையிலப் போனாலே ஒரு மணித்து சாமிய பாக்க முடியு அதுனாலப்பா அப்டி நிக்க மாட்டோ லைன்ல நிக்க மாட்டோ
ஓ சேரி சேரி
அப்டி போய்ட் நெக்ஸ்ட் விஷமாயர் கோயிலுக்கு போய்ருவோ
ஆ ஆ ஆமா எப்போதுமே கூட்டமா தா இருக்குதா குருவாயூரு
ஆமா குருவாயூர்ல எப்பமே கூட்டோ
எப்பவுமே கூட்டோ ம் ஹும் ஹும் நீங்க போனீங்கன்னா சாமி கும்ட்டு வந்துருவீங்க இப்ப கொழந்தைங்கல வச்சுருந்தா அனுப்ச்சு விட் ட்டுர்றாங்க இல்லைங்ளா குட்டி கொழந்தைங்கள இருந்துச்சுன்னா ஒரு வயசுக்குள்ள கொழந்த இருந்தா ஆ உள்ள அனுப்ச்சு விட்ருவாங்க
ஆ ஹா அப்டி சொல்ல முடியாது நீங்க சாப்பாடு ஊட்டுனா மட்டுந்தா ஆ தனியா போய் பாக்க முடியு நீங்க ஒரு
ம் ஹும் மத்த டைம்லெல்லா கூட் லைன்ல நிக்கு ஓ லைன்ல தா நிக்கணும் அங்க எப்போதுமே கூட்டந்தா இல்லீங்ளா
எப்பவுமே கூட்டந்தாமா குருவாயூர்ல எப்பவுமே கூட்டந்தா தே விஷ்ணு வாயில்ல அந்த அளவுக்கு கூட்டோருக்குக்கா ஆ ஹா கூட்டோ இருக்காத்
ம் ஹும் ஹும்
அந்த எதாச்சு ஒரு பங்ஷன் அந்த மாரில்லா கூட்டோ இருக்கு நார்மல் சமயத்ல இப்பதா கம்மியா தாங்க இருக்கு
ஓ செரி செரி செரி
இருப்பாங்க அன்னதானா மண்டகமே அவ்ளோ பெருசு இருக்குங்க
இங்க இந்த விஷ்ணு வாயிர் கோயில்ல ம் ஓ அன்னதானோ இப்டிங்க சாப்பாடு சாம்பாரு அந்த மாரி
சாப்பாடு சாம்பார் ஆனா மட்ட அரிசி சாப்பாடு தா
ம் ஹு ஹு ஹும்
மட்ட அரிசி சாப்பாடுங் சாம்பார் எல்லாமே போடுவாங்க நல்லா இருக்கும்
ம் நீங்கடி ஓ அடிக்கொர்சா பொயிட்டு வந்துருவீங்க எத்தன பேத்துக்கு வேனா கெடக்குங்களா போனா சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கு
அப்டி எல்லா இல்ல ரெண்டாயிரோ பேத்துக்கு தா போடுவாங்க டைமிங்ஸு ஆ சாப்பாடு தீந்துச்னா க்ளோஸ் பண்ணு ரெண்டாயி பேத்துக் ஆ ரெண்டாய்ரோ ஆயிர் ரூபா அ வருவாங்க நெனக்கிறே சார் அந்ந கூட்டோ இருக்குற சமயத்துல ரெண்டாயிர் பேத்துக் நெனக்கிறே நார்மல் சமயத்துல ஆயிர் பேரு ஏ மண்டபமே அவ்ளோ பெருசு
ஆ ஹ ஹ அப்போ சாப்பாடு டயத்துக்கு பன்னெண்டு மணிக்கோ ஒரு மணிக்கே போட்ருவாங்க போல
ஆ ஒரு மணிக்கு போ நல்லா இருக்கு சாப்பாடு நெறையா போட்ருவாங்க
ஓ ஹோ ஹோ சேரி சேரி சேரி அப்ப அடிக் கொர்ஷோ போய்ட்டும்னா நல்லது இல்லையா அங்க திஷ்டி அது இது மத்த எடத்ல பேயி அங்க அங்கன் காசு குடுக்குறது போயி ச மண்ண மிதிச்சு சந்தாலே பவரு
ஆமா மண்ணு மிச்ட்டு வந்திருப்ப அங்க வந்து இங்க தாயத்து கூட வாங்கி போ போயி போட்டுட்டுவாங்க தாய்த்து தருவாங்க நீங்க தாயத்த எர்நூ றுவாயோ எர்நூத்தம்பது ருவாயோ நெனைக்கிறே அத்தோ தாயத்த வாங்கிட்டு அவுங்களே ஃபில் பண்ணி தருவாங்க அதியு வந்து நீங்க போட்க்லா அதுமே ரொம்ப நல்லதா
ஓ ஹொஹொ சேர் சேர்
நீங்க ஒரு டைம் போய்ட்டு வாங்க நல்லார்க்கு ஆமா காசு கட்னு ஆனா எர்நூத்தி அம்பருவா நெனக்கிறே
ஓ இல்லிங்க இத் இப்ப புளியங்காவ் கோயில் தாய்த்து போட்ருக்கோ அப்ப அந்தசாமி கோயில் தாயத்து போட்லாமா
ஆ அது தெர்லிங்ளே தெர்லங்க அது ஏ புளியங்காவ் சாமி ரொம்பொ சக்திவாய்ந்த சாமி இல்லியா அதா தெரில அது வர்ஷத்துக்கொரு டைம் தொறப்பாங்க இல்லிங்ளா புளியங்காவ் போய்ருக்கீங்ளா அப்போ அந்சாமி எவ்ளோ பெருசுருக்குங்க
சாமி எவ்ளோ பெர்சு தெரியுங்ளாருக்கு இந்த கொடுகுலூர் இது ஒரு குட்டி எவ்ளொ பெருசுருக்குனா ஒரடி ஒரு அடி இருக்குங்க நல்ல தங்கத்லருக்கு சாமி நல்லா இந்த அம்மன்ல ஒக்காந்துருப்பாங்ள ஒரு கால் மடிச்சு போட்டு அப்டிதா இந்தம்மா ஒக்காந்துருக்கு அப்போ நல்லாருக்குங்க சாமி பாக்கற்துக்கே சூப்பராருக்கு இந்த கொடுகுலூர் பகவதி அம்மன் மாதி இருக்குங்க
அப்றோ செரி நல்லாருக்கு ஆனா வர்ஷத்க்கு ஒரு டைம் தொறக்கு தொறப்பாங்க
ஆமாங் அந்தன்னக்கி அன்னதானோ எல்லாமே இருக்குங்க அன்னதானத்துக்கு நிக்கு கூட்டோ ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் நிக்கிங்கோ அந்தளவு கூட்டோ வருது ப்றோந்த கா இன்னிக் காலைல தெறந்தா நாளைக் காலைல முட்டு இருக்குங்க கோயில் நட
எப்பங்க தொறப்பாங்க வர்ஷத்துக்கு ஒரு டைமு
அது வந்து டிசம்பர்ல டிசம்பர்ல தெறப்பாங்க டிசம்பர் ஒன்லருந்து முப்பதுக்குள்ள டேட்டு மாறுங்க
செரிங்க
அந்த ஒரே குறிப்பிட்ட டேட்ல தெறக்க மாட்டாங்க டேட்டு மாறு ஒன்னா தேதிலருந்து முப்பதாந்தேதிக்குள்ள போன டைம் வந்து இருவத்தி மூனாந்தேதி என்னமோ தெறந்தாங்க டிசம்பர் இருவத்தி மூனு இனி இந்த வர்ஷோ மாறு அப்போ ம் நா போய்ருவங்க அங்க போய் இந்த பாத்து சாமிய கும்ட்டுட்டு வந்துறது ம் வர்ஷ நல்லா பவரு ஒரு நாள் ஃபுல்லா தெறந்துருக்குங்லா மொத நாள் நை ட்லலா நல்ல பூஜ ஆனா கூட்டனா சரியான கூட்டோ நாங்க போய் கும்ட்டுட்டு வந்துருவோ யானயெல்லா நிக்கு யான ஒரு நாலஞ்சு யான நிக்குங்க எ சாமி பட்டாசுலா வெச்சு நல்லாருக்கு இந்த சந்தயெல்லா வச்சிட்டு ஃபுல்லா நல்லா திருவிழா மாரி இருக்கு ஆனா கடைங்கள்லா அவ்ளோ இருக்காது
ஆ அதுக்கெப்டிங்க போவிங்க பஸ்ஸு ஆ புளியங்காக்கு
பஸ்ஸு கேர்ளா போயி பாலக்காடு போய்ருவங்க பாலக்காடு கோ ட்ட மைதானத்துல எறங்கிற்னு அங்க எறங்கனோ ன அங்கருந்து ஆட்டோல போலா ஆட்டோல போனா நூறுபா பஸ்ஸுக்கு போனோமுனா தன்னல்னு சொல்லிட்டு எறங்கனுங்க பத்து ருவா பஸ்சுக்கு கெனல் கெனல்லெந்து எறங் கொஞ் தூர் நடக்கும்ங் அப்புடி நடக்க முல்லன்னா அங்க இருந்து ஆட்டோவுக்கு அம்பது ருபா கொண்டு போய் கோயில் வாசல்லெ எரக் வுட்டுவாங்க ஒன்னு அலையல வேண்டாங் நடந்துபோறந்தாலான் நடந்து போலா அஹ திருப்பி வரதா இந்தாலு நடந்து வந்து இந்த கெனல்ட்ட வந்து ப நெறைய பாலக்காட் பஸ் வரு அதுலஏறி பாலக்காடு வந்து இப்போ கொயம்த்துர்னா கோயம்த்தூர் பஸ் இருக்கு ஊட்டின்னா ஊட்டி பஸ்ஸு எல்லா ஊருக்கு பஸ் இர்க்கு அப்டி வந்தர்லாங்க
அ செர்ப்ப அடிச்சில்லட்ற
அ வண்டில்ன கோயம்த்தூர்ல இருந்துங் ஒரு மண்நேரத்துல போயிட்டு வந்தர்லா பஸ்ஸுன்னால் அதே டைம்தா இப்போ கேர் ல்லர் ஃபுல்லாவே ஃப்ரீ டிக்கெட்டுங்களலாம லேடிஸ்க்கு
கேர்ளா தமிழ்நாட்ல தா சொல் தமிழ்நாட்டுல தா சொன்னாங்க கேர்ளல்
சொல்லுல கேர்ளால சொன்னாங்க ஃப்ரீ டிக்கெட் எங்க வருனாலு இப்ப கொயம்த்தூர்ல இந்து பாலக்காடு போனாலு ஃப்ரீங்களா பாலக்காட்லறந்து எல்லா ஊருக்கு ஃப்ரீ
இருக்குற மக்கள்க்கு மட்டுமா இல்ல எங்கங்க லேடிஸ் இந்தாலும்
கேர்ளாக்குள்ள கோயம்த்தூர்ல இந்து கேர்ளா போகும் பஸ்சு கூப்டிங்களா அப்டின் சொன்னாங்க இனி செரியா தெரில
இல்ல இல்ல அது கேர்லால இருக்கவங்க மட்டு ஃப்ரீயா இல்ல எல்லாத்துக்குமே ஃப்ரீங்ளா
எல்லாத்துக்குமே கேர்ளா ப ப பஸ்சு கேர்ளாக்க போனோன் வைங்களே யாரும சேர்ளாலேந்து எந்த எந்த ஊருக்கு போனாலு லேடிஸ்கு ஃப்ரீயாஇனி எவ்ளோ தூரத்துக்கு எத்தன கிலோமீட்டர்னு தெரியில அத்தா உங்குளுக்கு எதாது தெரியுமான் கேட்ட
அ இல்லங்க தமிழ்நாட்டுக் இல்லங்க இருக்காங்க அத இம்ப்ளிமண் பண்ணிட்டாங்களான் எனக்கு தெரியில நாம் போய் யோசிச்
பத்துநாள் ஆச்சுங்களாமா அப்ப என்ன ஏதுன் டீட்டெயில்ஸ் தெரியில அத்த உங்களுக்கு எதா ஃப்ரென்ஸு
தமிழ்நாட்டுல எங்க இர்ந்து போனால்மே ஃப்ரீ தா அது கொன்னுவன்ட்டாங்க நெனக்க வர்லங்ளாஅது
அஹ இன்னு அந்து இப்ப என்ன என்ன வந்துருக்கு எரநூறு யூனிட்டு கரண்ட்டு ஃப்ரீ அது வந்துருக்கு அப்பறமா என்னா செய்ம்படுது இந்த கட இந்த ப்ராண்டி ஷாப்ல டாஸ்மார்க்கல்லா அது ஒரு ஏழ்நூத்திபதினேழு கட பஸ் ஸ்டாண்ட் இருக்கு கடையில எடுத்துருக்காங்க அப்பற என்ன இது ரெண்டு அப்பற ந்த கடன் ந்த விவசாயி கடன்
அது அம்பதாயிர்வ மட்டுதன குடுத்துருக்காங்க மத்தபடில எது இல்லல்ல
ஒங்குளுக்குல்லா இருக்குங்களா நீங்கள்ளா வாங்கிர்க்கீங்களா
இல்ல இல்லங் நாங்ளா எது வாங்கலங்க நா
அம்பதாயிர்த்துக்கு அதுக்கு மேல வாங்கிர்க்கவுங்களு இருவதுனாயிரொ கம்மிங்களாமா அம்பதாயிர கம்மி க
நாங்க யேரு ஃபுல்லா ரத்து பண்ணுவாங்க நா கம்மிதா பண்ணிருக்காங்க போல
சின்ன சின்ன விவசாயிங்களுக்கு தங்க ரத்து பண்ணிருக்காங்க பெரிய பெரியவங்களுக்குல்லா இல்ல சின்ன சின்ன கம்மி சின்னதா எடொ வச்சிருக்காங்கள பூமி வச்சிருக்கவங்களுக்கு இனி பெருசுக்குலா பயணி பண்லைங்க இனி பஸ்சுக்கு இந்த ரெண்டாயிர்த்திஐநூர்ருவா குடுக்கறது கூட இன்னு சொல்லுலிங்க ரொம்ப பட்ஜெட்டு இடி நெருக்கடியா இருக்கு முடிஞ்ச பின்னடி தருவோ பாத்து செய்வோன்னு இவுரு ஆயர்ரூாபா தானுங் குடுத் குடுத்துட்டுருக்கிறாங்க ன ரெண்டாயர்த்திஐநூருவா
கவர்மெண்ட்லா வந்துட்டு இப்போ உங்களுக்கு ரொண்டயிரரூபா வரவுல வந்துருட்டுருக்குங்ளா
ரெண்டாயிரத்தி ஐநூறு
ஆமாங்க அது வரலீங்க
வரல வரல அவர்தா இந்த எத்தனயோ கோடி கடன்ருக்கு பாத்துட்டு அப்புறமாதா செய்வோ அப்டின்னு சொல்லிர்க்காங்க வேறு இப்ப ஆயிரோ ரூபா தா பழைய ஆயிரோ ரூபாயே தாங்க வந்ததுட்டுருக்கு புது இன்னு வரல ஆ வருதுங்க
ஏப்ப அ தெரியலேங்க வருதானு மாமியாதா கார்டுலா ஒரே கார்டு தா வருதான்னு தெரியல ஆனா இப்போவரைக்கு வரலன்னு நெனைக்கிறேங்க நானு
ஆயிர ரூபா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதுதா வந்துகிட்டேருக்கு அது ஒரு தொடர்ச்சியா வருது நீங்க ஏ டி எம் கார்டுலவே அக்கௌண்ட்டுகு வந்துடு நா போய் வாங்கிக்கிலா
ஓ சேரி சேரிங்க அது தெரிலங்க அது வாங்குறங்களா இல்லயானு தெரிலங்க அப்ப செக் பண்ணணு
இருக்கு இருக்கு இருக்கு
இப்ப காடுக்கே நெறைய இருக்குங்கள சக்கர காடு பச்சக்கலர் காடு அந்த காடு இந்த காடுல்லா சொல்லு
இல்லைங்க மகளிருக்கு ஓ தெரில என்னன்ட்டு
ஆமா பென்ஷன் அமௌண்ட் தனியா அமௌண்ட் குடுக்கேன்னு சொல்லிருந்தாங்க இல்லயா
அது ஆயிரத்தி இரநூறு வாங்குறாங்க மூணாயிரோ பண்றேன்னாங்க இன்னு அதெல்லா வரலீங்க பழசுதா வாங்கிட்ருக்காங்க எல்லா ம் இன்னு அதுல வர்ல
மீதி வேற அந்த சைஸ் எல்லா என்ன அப்ப இதெல்லா பண்றாங்களங்க அ வெங்காயோஃல்லா இந்த வெங்காயோ சாகுபடி சின்ன வெங்காயோ
ஆ அந்த இதெல்லா இப்ப வெல கம்மியாருக்கு எப்டிங்க அது போட்ருங்களுக்குள்ள நல்லா எப்டி கட்டுப்படி ஆகுது சின்ன வெங்காயோ
தெரிலிங்க அதுவே நாலு கிலோ எங்க ஊர்ல நாலு கிலோ நூறு ரூபா சொல்லி குடுக்குறாங்க நாலு கிலோ நூறு ரூபா ரெண்டு கிலோ நூறு ரூபா மூணு கிலோ தக் காளியுமே நாள்க்கு நண்ணூறுபா அந்த மாதிரிதா விக்கிறாங்க
நாலு கிலோ நூறு ரூவா நாலு கிலோ அஞ்சு கிலோ நூறு ரூபாய்
அஞ்சு கிலோ நூறுபா இங்க நாலு கிலோ இங்க நாலு கிலோ நூற் ருபா
சீக்கிரோ அது அழுகிறுதா என்னது யூஸ் பண்ணிட்டே இருக்கனு ஆ சேரி சேரி சேரி சேரி